நாங்ளாங்க
ஆ நல்லா இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
உ நா நல்லா இருக்கே
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இந்த கொழந்தைக்கு பாத்துட்டுருக்கே ஏப்புள்ள ஒரு நா மூணு மாசோ அவ
சரி
அவனதா கைல வச்சிட்டு ஒக்காந்துருக்கே
சேரி சேரி நல்லா இருக்கானா பையே
ஆ நல்லா இருக்காங்க சளி வேற ரெண்டு நாளா புள்ளைக்கி
ஏ
எனக்கு சளி ஜோரோ
ம் உங்களுக்கு சளி இருந்தா புள்ளைக்கி வந்துருமே
அதுதாங்க தலவலியா இருக்கு புள்ளைக்கு சளி வந்துருச்சி எனக்கு சளி வந்துட்டு நேத்தி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே மாத்தர எல்லா வாங்கிட்டு வந்தோ இன்ன சளி அது சரியாவலங்க
ஆனா இந்த வேர்வ சளியே அதிகமா புடிக்குங்க அது புடிச்சா போவே போவாதுங்க
ஆமாங்க இப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்க சளிஜோரோ வந்தா ஏதா மருந்து வீட்லயே செஞ்சிப்பீங்களா இல்ல டாக் டர்ருந்தா குடுக்குற மருந்து தானா
ஏ முடிஞ்ச அளவுக்கு வீட்டா ரெடி பண்ணிப்போ ரெண் நாளைக்கி வீட்ல ரெடி பண்ணி பாப்பேங்க
செரி
இந்த கருந்தொளசில்லா இருக்கு பாத்தீங்களா
ஆமா
தொளசி ஓமவல்லி எல ஆ வெத் தல எல்லாத்தயுமே அரச்சி
ஆ
பசங்களுக்கு ஊத்தி விட்டுருவேங்க அதுலயே நல்லா போயிடுங்க ஆனா
செரி இப்ப புள்ள கை கொழந்தையா இருக்கானே அவனுக்கு எப்டிங்க இத குடுக்குறது
அவுங்களுக்குல்லா குடுக்க முடியாதுங்க பத்து பசங்க வந்து எட்டு மாசத்துக்கு மேலன்னா குடுக்கலா
சேரிங்க
இப்ப குடுக்க முடியாது ஏன்னா பச்எல மருந்தா இருக்குல அந்த பச்ச எல வந்து ஏதாச்சு ஒக்காரு பிள்ளைங்களுக்கு வந்து இன்பெக்ஷன் ஆயிடுங்க இப் போய் குடுக்க கூடாதுங்க
அப்டிங்களாங்க
ம்
எனக்கு அதுனாலதாங்க நேத்தி டாக்டர் வீட்டுக்கு நேத்து காலேலயே நா தூக்கிட்டு போயிட்டே ஒரு ஏழு மணிக்குல்லா போயிட்டே
ம்
போயிட்டு பிள்ளைய போய் காட்னே அவரு வந்து சளி அவரு எப்ப பாத்தாலு புள்ளைக்கி ஜோ சளி இல்ல சளி இல்லன்டே தாங்க சொல்லுவாரு அந்த டாக்டரு
சரிங்க
அட பாருங்க இன்னக்கி அவே தும்முனா பாருங்க மூக்கு வழியா அப்டி சளி வந்து விழுகுது பிள்ளைக்கி பாவோ
ஆ வெளில வர்றது நல்லது தாங்க சளி
அதாங்க மருந்து குடுத்துருக்காரா அதுதா குடுத்துட்டுருக்கே பச்ச புள்ளைக்கி இன்னு ஒரு நா இப்பதா நாலாது மாசோ ஆரம்பிச்சிருக்கு
செரி இப்ப அப்டிதாங்க இருக்கு இனிமேதாங்க புள்ளைங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிக்குங்க
ஏங்க பயமா இருக்குங்க ப கைப்புள்ளைய வச்சிக்கிட்டு
அதுங்க மொகோ பாக்க பாக்க ஒண்ணு ஒண்ணு செய்யுன்னு சொல்லுவாங்க
அப்டியாங்க
ஆமாங்க புள்ள மொகோ பாக்குறது சிரிக்கிறது
ஆ
ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ச இது காமிக்குமா அறிகுறி காமிக்குமா பசங்களுக்கு
அப்டியாங்க அதாங்க என்ன செய்றதுன்னே தெரிலங்க
அதா செல இடத்துல லூஸ் மோஷன் போகு இல்லாட்டி வாமிட் எடுப்பாங்க அந்த மாதிரி பிர பிரச்சனல்லா வருங்க
அவ்னுக்கு எப்ப பாத்தாலும் நார்மலாவே அப்டி தாங்க இருக்கு
அப்டிங்களா இந்த வெயில் கூட அப்படி இருக்குங்க உங்ளுக்கு சூடு வேறு தாங்க முடியல
அப்படியா எங்க வீட்டுக்கு ஏத்தாப்ல ஒருத்தவங்க வீட்டுல மங்கன பள்ளி மா காக்கிது
சரி
அது குடுக்குறாங்களா வாயி அடக்க முடியாம அத வேற நா சாப்ட்டுறேன்
அதாங்க மாமா சூடு தானுங்க
அ அது வேற புள்ளைக்கு ஆனா வந்து செல்லுல எல்லாம் போட்டிருக்காங்க அவ்ளோ சூடெல்லாம் இல்ல அது அதுல என்னவோ விட்டமின்ல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா
எல்லா பார்ட்லையும் ஒவ்வொரு விட்டமின் இருக்கதாங்க செய்யும் ஆனா புள்ளைக்கு ஒத்துக்கணும்ல அந்த வாட காத்து வேற இப்ப வர ஆடி மாசம் வர ஆரம்பிச்சிட்டு
ஆமா
அந்த காத்து காத்த அடி நேரமே புள்ளைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க
அப்படிங்களாங்க அதாக இப்ப பிள்ளைக்கு சாப்பாடு எல்லா எப்பேலந்துங்க குடுக்க ஆரம்பிக்கலா
அது ஒரு ஆறு மாசம் போட்டுங்க இப்பதக்கி எந்த அவசரம் பட வேனாங்க
அப்படிங்களா நாலு மாசம் ஆரம்பிச்சுட்டு
அத இன்னுரு ரெண்டு மாசம் தா பொறுத்தீங்க பொறுத்தீங்க இன்னு ரெண்டு மாசம் பொறுத்துங்க
செரிங்க செப்டம்பர் மாசத்துல இந்து ஆரம்பிச்சுவிட்ருலா அப்ப
ஆ ஆமாங்க ஆறு வயசு முடிஞ்சு கூட ஆரம்பிக்கலாங்க எந்த பரச்ச னியுஇல்ல ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாழத்துல இருந்து ஆரமிங்க கொஞ்சம் கொஞ்சமா
செரிங்க செரிங்க
இந்த ஆப்பிளு, வா வாழப்பலோ அந்த மாரி சீக்கிரமா செரிமான மாற மாரி புள்ள பழங்கல்லா கொடுத்தா சிறுப்புள்ளைக்கு செரிச்சிரு
அப்டி இப்பதாங்க மூஞ்ச பாத்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான்
அதுனாலங்க ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா செய்யுது
அ என்னெல்லா வுட்ருவாங்க அவங்க அக்காகாரி இருக்கா பாருங்க
ம்
அவள பாத்தா போதுங்க அப்டி சிரிப்பான் பாருங்க
ஒரே ரத்தோ ஒரே ரத்தோ தானங்க அப்ப என்னங்க செய்யறது
அன் அவள தாங்க ரொம்ப புடிச்சிருக்க அவனுக்கு அவளும் ஸ்கூல்ல வுட்டு வந்த வேகத்துக்கு தம்பி தம்பி ன்ட்டு அப்படி முத்த குடுக்குன் வந்து
இப்படியே விட்டா ப்ரச்சன இல்லங்க எல்லாம் சரியா போயிருன் ஆனா எப்படி ஏதோ ஒண்ணும்னா மாறிடுதுவோ
அ அத சொல்லுங்க பெரிய புள்ளை ஆனாலே எல்லாம் மாறிடுத்துகோ என்ன த சொல்றாது அ ஆமாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டும் ஒரே மாரி தா இருப்பாங்க
ஆமா
தம்பி வந்தாங்கன்ன வச்சுங்களேன் தம்பி நல்லாதா இருப்பாங்க ஆனா கா கூட தீட்டு வரவங்கதா மாத்தி புடுறாங்க போங்க
ஆமா அது என்னமோ எல்லாடத்துலயு உள்ள தானேங்க அது சளி நல்லா புடிச்சிருக்குப்போலருக்குங்க உங்களுக்கு
ஐய்யயோ ஆமாங்க நானே மூக்கு கொட கொடண்ட்டுதா செய்யுது எனக்கே
மூக்கு நல்லா அடைக்குது தயிலோன் போட்டா என்ன
இல்லங்க அவரு டாக்டரு மாத்திர கொடுத்தாரு பத்தீங்களா அது நல்லா வெளியில வர பாக்குது சளி நல்லா
செரி செரிங்க
அ நைட்டானா படுக்க முடியல ஏ சி இல்லாமலு நம்மளால படுக்க முடிய மாட்டேன்கிது
வெய்லுக்கு என்னங்க செய்றது
அதா ஆனா அத ஏசிய வச்சுட்டு படுத்தாலுட மூக்க அடச்சிக்குது காது அடச்சிக்குது ஏங்க
ம் கொஞ்சல்ல கொஞ்சோ காத்தோட்டமா படுத்து
ஒரே போராட்டமாதாங்கருக்கு இல்லங்க எங்க வீட்ல ஜன்னல திறக்க முடியாதுங்க
ஆ
பகல் நேரதுலே தெறக்க மாட்டே நானு
கொசு வந்துருன்னு பூட்டி வச்சிருப்பீங்களா
அப்டி இல்லங்க நாய் ஒண்ணு கட்டி கிடக்கு க இதுக்கு ஜன்னல் பின்னாடி
சரி
அது ஸ்மெல்லு வருங்க பிள்ளைய வேற வச்சிருக்கே
அது தள்ளியாது கட்டி வைக்கலாமல இந்த மாரி உடம்பு சரியில்லாமருக்கும் போதாச்சு
ஆ அதுதாங்க எனக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்க மாட்டேங்குது அதுலே எனக்கு அந்த வீசிங் வேற வந்துருதா அதா என்ன பண்றதுனே தெரில பாப்போ மூணு நாளாருக்கு இன்னு கண்டடினியூ ஆச்சுன்னா மறுபடியு டாக்டர்கிட்ட தா போணு
சரிங்க இந்த கொள்ளைல எல்லா கட்டி வைங்களே கொண்டு போயி
ஏங்க அதெல்லா கட் போவாதுங்க கொள்ளைக்கு போனா கத்திட்டே கிடக்கு பக்கத்து பக்கத்துல பிரச்ச சினதா வரு
சரிங்க
அ நீங்க என்ன பண்றீங்க
இப்ப தாங்க சாப்ட்டே துணி தொவச்சே
அ
சாப்ட்டே நீங்க சாப்டீங்களா
அ சாப்ட்டேங்க சாப்ட்டுட்டு நாடகோ பாத்தே செல்லுல
அ நாடகோலா பாப்பீங்களா
ரொம்பெல்லா பாக்க மாட்டேங்க இந்த செல்லுல வந்து இந்த இப்ப முன்னாடியே போ போற மாரி ப்ரோமோ போடுறாங்க பாத்தீங்களா
ஆமா
அதோட சரிங்க நாடகோல்லா எங்கெங்க பாக்குறது
நா வந்து பேக்கேஜ் வாங்கி வச்சிருக்கே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்கே
செரி
அதனால அது மட்டு நா காலைலே பாத்தருவே எனக்கு பிடிச்ச நாடகோ ஒண்ணு இருக்கு அத மட்டு பா இப்ப வேற எதுவு பாக்க மாட்டே
முடுது பிக் பாஸ் போட்டக்கு தாங்க பாத்தே இப்பெல்லா பாக்கறது இல்லங்க
ஐயோ நா அது வந்துங்க ஆரம்பத்துல நா பாத்தேங்க அத
ஆமா அந்த சீசன் ஒண்ணு
நா ஆரம்பத்துல பாக்கல எனக்கு புடிக்கல இது நமக்கு புடிச்சவங்களா வரலன்னு வுட்டுட்டே அதுக்கப்புற போக போக ரொம்ப புடிச்சிட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டே பாருங்க
ஆமாங்க
ஐயயோ லைவு பன்னெண்டு மணி வரைக்கு ஓடும் பாருங்க தூங்காமலே பாத்துருக்கேங்க எல்லாம் நானு
அப்ப இப்பலா அந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டா இல்லங்க எப்ப பாத்தாலு சண்டேயு வம்புமாதாருக்கு
ஆமாங்க அதுலருந்து கொஞ்ச கொஞ்சோ கத்துக்கலாங்க நம்ப அந்த சுத்த பண்றதுலா பாருங்க காலேல எந்திரி சு அவங்கவுங்க அன்றாட வேல் வாழ்க்கைய வேலய பாக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லா நமக்கு ஒரு பாட கத்து குடுக்குற மாரிதான இருக்கு அதுவு
ஆ ஆனா உண்மையா பொய்யானனு தெரியலல்லங்க துணி தொவைக்கிறது ஜாமா வெளக்கறதெல்லா ஜாமா வெளக்குறது கூட ஒத்துக்கலா
பாவங்க அதெல்லா உண்மை தா எல்லாரு சொல்லுவாங்க ஸ்கிரிப்டன்னு அந்த மாரிலா கிடையாதுங்க அதெல்லா
ஆ செல பேர்லா தொவச்சு காய வைக்கதெல்லா பாத்துருப்போ
அ செல பேரு அப்டியே அனுப்பி விட்டுருவாங்கங்க அவங்க வார வார ட்ரெஸ் துணி குடுறது இல்ல
ஆமா
அ ரிட்டன் குடுக்குறாங்க பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணிடுவாங்க அவுங்க ட்ரெஸ் எல்லா குடுத்து விட்டுருவாங்க
டிங்களா
அ வீட்டுல பேய் துவச்சிட்டு வந்துரு
சரி சரிங்க
வாஷிங் மிஷின் வேற ரிப்பர் ஆகி கிடக்கு துணி எல்லாத்தையு கம்பு பையில கட்டி வச்சிருக்கே
எப்ப தொவப்பீங்க அப்புற சேர் துணி சேந்துட்டே இருக்குமேங்க
சேந்துகிட்டே இருக்கா அதுலதாங்க எனக்கு உடம்பு முடியாம போனதுக்கு காரணமே அதுலதாங்க
நல்லா எல்லா பா சரி பண்லாம்ல
ஏதோ வரவு வரப்பெல்லா ஆயிராயிரா வாங்கிட்டு பேய்யிறோ
ஆமங்க
எந்தத சரி காவு சரியாவு நானு இந்த ஒரு தடவ போட்டிருப்பே துணிய அடுத்த நாளு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரிப்பர் ஆயிடு
அப்டியா
ஆமங்க தலவலியா இருக்குங்க எனக்கு
எப்போ உங்க வாரண்டில்லா இருக்காங்க உங்களுக்கு
ஐய கல்யாணத்தோட எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தாங்கங்க அத அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது வாரண்டி எட்டு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு
ஆம இப்ப ரெண்டு வர்ஷல்ல குடுத்தாங்க வாரண்டி எல்லா
ஆமாங்க வேஸ்ட்டுங்க நா அதா இந்த வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கோ புது வீடு அங்க போயிட்டு புதுசா வாங்கிக்கலாமேண்ட்டு வெயிட் பண்றேங்க
சரிங்க சரிங்க அது நல்லதுதா இப்டி செலவு பண்றதுக்கு மோசமா புதுசு வாங்கிட்டு போய்ர்லாங்க
அதுதாங்க ஒரு பொறுத்தன்னா பொறுத்த ஒரு ரெண்டு மாச பொறுத்துட்டோனு வச்சுக்கங்களே அதோட புது வீட்டுக்கு போயிட்டு வாஷிங் மிஷின் லா வாங்கிப்பே
சேர் சரிங்க
அ நீங்க உங்க வீட்ல வாசிங் மிஷனா இல்ல கையில தான தொப்பீங்களா
வாஷிங்மிஷின் இருக்குங்க ஆனா முடிஞ்சளவு கைல தொப்பே நேர இருக்கும்போது துவைப்பங்க நேர தண்ணி வந்துச்சுன்னா நல்லா துவைச்சுருவே கைலயே
சேரிங்க
இல்லாட்டி வாஷிங் மிஷின்ல தாங்க போடர் மாரி இருக்கு
அ நா வந்து பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாத்தையு அத்தைட்ட கொடுத்துருவ அவங்க கையால தொவச்சிருவாங்க
சேரி சரிங்க
அ ஏ நா இன்னு நா போட்ற நைட்டி இந்த புள்ள உச்சா போற துணி
ம்
இல்ல ஏதா போ பெட்ஷீட் அந்த மாரி ஐட்டம் எல்லாம் வாஷிங் மிஷின் தாங்க போடுவே
நாளைக்குன்ன கையாளம் வெளிலனே உன்னு நாளைக்கு வெளில ட்ரெஸ்ஸு
தா
அது பாரு வெள்ள ட்ரெஸ்னா அவ்வளோ அழுக்காயி கொண்டு வர்றாங்க
அப்டியா ஆ நல்லா கைய வச்சு சாப்ப கத்துக்கிட்டாங்க இல
அய்யஹா அ
ஏ ரெண்டு கையு உள்ள போது
எடுத்துருக்ங்களா பள்ளிகள் எல்லா எத்துட்டு வந்துரு போகுது
அதுதாங்க என்ன சொல்றதே தெரிலங்க ரெண்டு கை உள்ள வச்சு சாப்படுறாங்க இவ
சரி அது பழத்து கொண்டு வரக் கூடாதுங்க
ஆ அப்டித்தாங்க இருக்கா இவ பா வெண்டு கை உள்ள வச்சு அப்படியே கியம் யம் அப்படினு சப்பிக்கிட்டேதா இருக்கு
சின்ன புல்லைகலுகு தெரியாதுல அதுகளுக் என்ன தெரியு
அதான் அதான் கேட்ட நான் பால் கொடுக்க மாட்டேன்னு அத வேற சொல்லிக்கிறாங்க
அவ பசிலதா சாப்புதுங்கன்ட்டு
ஆமா அவா பசியிலதான் சப்பு கொட்டுறான்னு நனைச்சக்கிறாங்க ஆனா அது விளாடுறதே இந்தமாரிலா விளாடுறா சிரிக்கிறான் ஆ ஆமாங்க ஆமாங்க மதிய என்ன சாப்பாடு
இன்னைக்கு வெஜிடபிள் சதோ செஞ்சங்க வெஜிட முட்ட நாட்டு முட்ட வாங்கி வச்சிருக்க
செரிங்க
அத அவுச்சி குடுத்துட்டங்க
செரி நல்லதாங்க அதுவு புள்ளைங்க சாப்ட்டா கொஞ்சோ ஹெல்
ஆமா சத்தா இருக்கூ எங்கன்ன இந்த முட்டையில எல்லா எங்கெங்க சத்து இருக்கு
ஆமாங்க செர் செரி மீண்டு சந்திப்போங்க
சரிரி சரிங்க அ சரிங்க
ஆ சரிங்க